ஹலோ ஆஹ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க
ஆஹ நல்லா இருக்கீங்க எப்படி வீடல எல்லாம் என்ன வேலை போயிட்டு பன்னிடுருக்கீங்க
வீட்டு்ல வீட்டு்ல என்ன வரு அவ்வளவுதான் கா காலையில எந்திரிச்சா சமைக்கிறது துணி துவக்கிறது இந்த வேலைதான் இந்த ரொட்டினா போகும் அந்த வேலையதான் பாாரத்துட்டு உட்காந்துருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆஹ போயிட்டு வந்துட்டாங்க நீங்க எல்லாம் டின்னர் ரெடி பனானு
ஓ சோரி சோரி சோரி நைட் என்ன டின்னர் பண்ண பே போறீங்க
பரட்டா பண்ணலாம்னு இருக்கோம்
நீங்க பண்றீங்களா வாங்குறீங்களா
பண்ணுவோங்க வீட்லயே பண்ணுவோம் உங்கள்ள அந்த கெட்டேட்டோ ஸ்டாப் மாரி வச்சு மேல பொரோட்டா அதவு ஆளு பொரோட்டா மாரி
ஓ சரி சரி சரி எப்படி பண்ணுவீங்க ஆளு பரோட்டா
ஆல புரட்ட உருளைக்கிழங்கல தாங்க
வாவ் செமக்காமடிங்க
ஓ மெத்தடுனா ஃபஸ்ட்டு பொரோட்டா ஸ்டப் பண்ணிக்கணும்ல பண்ணிட்டு அதுக்கு மேலே உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி எடுத்துட்டு ஸ்மஷ ஸ்மாஷ் பண்ணிட்டு சில ஸ்பைசஸ் அதாவது நம்மள்கிட்ட இருக்கல ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு மசால எல்லாம் போட்டுட்டு சால்ட் போட்டு அதுல ஸ்டப் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஆஹ பரோட்டா போட்டு எடுத்தோனா நல்லா இருக்கும்
அப்படிங்களா பரவாயில்ல அப்ப நைட்டு் டின்னர் உங்க வீட்டுக்கு வந்துடலாம் போலையே
வாங்க சாப்பிடுங்க வாங்க
உம் சரி சரி எப்படிஹ் உங்க சமையல எப்படி இருக்கும்ன்னனு சாப்பிட்டு பாக்கலாம் போலைய அப்போ உ
சாப்புடுங்க சாப்ப
இது மைதால பண்ணுவீங்களா கோதுமைையில பண்ணுவீங்களா
ரெண்டுமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன் அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் ஒரே மைதா மட்டும் எடுத்தாலும் நல்லா இருக்காது
ஓ சரி சரி சரி இப்பயும் சப்பாத்திக்கு மாவு பெசயற மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பெசஞ்சு வச்சு
ஆமா ஆமா பெசயும் போது நீங்க ஆயில் நல்ல பாயில் பண்ணி கொஞ்சம் பொறுக்கற சூடுல வச்சு பாயில் மாவு டஃப் பண்ணுங்க அந்த டஃப் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும்
ஓ சரி சரி சரி
ஆஹ டா ல்டா ஸ்டப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாவு சாப்
அஹ் என்னங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ என்னங்க ரெசிபி சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னுஆளை காணாம போயிட்டீங்க ஹலோ